ஹலோ
வணக்கங்க
வணக்கம்ப்பா
என்ன என்னப்பா நீதா சொல்லுப்பா என்னப்பா பண்ணிணுக்கற
ம் நானா ஒரு மாரி இடுப்பு வலி எடுக்குது நடந்துட்டேதா இருக்கே ஆ என்னன்னே தெரியல இன்னக்கி மத்தியானத் துல இருந்து ஒரு கால் மட்டு கால் ஊனும் போது வலி எடுக்குது ஏன்னு தெரியமாட்டேன்ந்து
வெயிட் வெயிட் செக் பண்ணுங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சினா அந்த ப்ராப்ளம் வருங்க
இன்னிக்கிதா செக் பண்ணே அதாவது எண்பத்தி ஆறு கிலோல இருந்தேன்னா இன்னக்கி எண்பத்தி ஒன்ர கிலோக்கு வந்திருக்கே ரொம்ப சந்தோஷத்துல இருக்
வேரிங் நாமங்க கொறைஞ்சிருக்கீங்களா அடேங்கப்பா சூப்பருங்க நா எத்தன கிலோன்னு கேளுங்க
சொல்லுங்க நீங்க தா
அறு அறுவத்தி மூணுல இருந்து இப்ப அறுவத்தஞ்சிக்கு ரெண்டு கிலோ ஏறிட்டுருக்கறேங்க
அவ்வளதான
அறுவத்தி மூணு கிலோ பக்காவா இருந்துச்சுங்க டிரஸ் சாரிங்க ளுக்கு டிரரெஸ்ங்களுக்கு எல்லா கரெக்டா இருக்குங்க இப்ப ஒரு ரெண்டு கேஜி ஏர்னது என்னவோ ஒரு மாரி வெயிட் போட்ட மாரி இருக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ்சே இப்ப பத்தாதது மாரிக்கிது ப்ளவுஸ் எல்லா டைட்டா இருக்குது இந்த ரெண்டு கிலோக்கேங்க எனக்கு அப்டி இருக்குங்க பிளவுஸ் எல்லா பாத்தல அப்டியே டைட்டா இருக்குங்க
உங்கள்து ஹைட் கம்மி நீங்க
ஆமா ஆமா ஆமாங்க கரெக்டுங்க நீங்க சொன்னதுதா உண்ம நீங்க கொஞ்சோ ஹைட்டா இருக்கறதுனால உங்களுக்கு ஹைட்டு வெயிட் எவ்ளோ போட்டாலு தெரியலங்க
ஆமா அது இதுவே எனக்கு இப்ப அதிகன்ற மாரிதா இருக்குது ஒரு சிலர் இல்ல நீ கரெக்டா இருக்க போது இப்டியே மெயின்டெயன் பண்ணுன்றாங்க
ஆமாங்க எனக்கு அப்டிதா தோணுதுங்க நீங்க வந்து குண்டுன் நெனக்கிறீங்க அவ்ளவா தெரியலங்க ஒங்ளுக் குண்டால்லா தெரில நீங்க ஹைட்டு வெயிட் பாடி கொஞ்சோ ஹைட்டா இருக்றதுனால நீங்க எவ்ளோ வெயிட் போட்டாலு வந்து அந்த ஒர் சிலர்லா குண்டா உருண்டயா இருப்பாங்க அந்த மார்லா இல்லங்கே நல்லா தா இருக்கீங்க உங்ளுக் ஒன்னு பிரச்
சொல்றாங்க என்ன நெறய பேரு சொல்றாங்க இல்ல நீ ஒடம்ப கொறி ரொம்ப வெயிட் ஆயிட்ட கொறச்சே ஆகணு பாக்கவே குண்டா தெரியுறன் சொல்லிட்டு அதுக்காகவே தா செரி கொறைக்லான் நெனச்சே என்னன்னா ஸ்வீட் ஸ் கொஞ்சோ எடுக்காமா விட்டுட்டே என்ன பொறுத்த வரைக்கு ஸ்வீட்னாலதா ஒடம்பு ஏறுதுன் நெனைக்கிறே
ஆமாங்க ஸ்வீட்னால தா ஒடம்பு ஏறு ஒரு சிலருக்கு சுகர் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருப்பாங்க குண்டாக்குறவங்ளுக்கு தா சுகர் அதிகமா வரு
ம்
ஒர் அப்டியே ஒடம்பு அல்ல அப்டியே எழச்சுருவாங்க ஒன்னு குண்டா இர்ப்பாங்க இல்லனா அப்டியே மெல் அப்டியே எழச்சுனு வருவாங்க வெயிட்லாஸ் ஆயிடு ரொம்ப சுகர் வந்து மறுப்டியு ரெடியூஸ் ஆயிடுவாங்க மறுப்டியு ஹைய் ஆயிடு ஹைய்யா சுகர் வருபோது குண்டாயிடுவாங்க ஏறு ஒடம்பு ஏறு அதுல்ல வந்து சுகர் கண்டன்ட் இருக்குதுங்க ஒடம்புல பட் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சுகர் சேத்துக்லா கொஞ்சோ சக்கர சேக்றதோ இல்ல ஒரு ஸ்வீட் சாப்புறதுனால ஒண்ணு இல்ல இப்ப ஒரு சிலர்ல அர கிலோ ஒரு கிலோ அந்த குலாப் ஜாமுன் நெறைய சாப்ட்டுடே இருப்பாங்க
ம்
அந்த மாரிலா இருக்க கூடாது கொஞ்சோ சாப்புலா ஸ்வீட் கம்பல்சரி எடுத்துக்குங்க ஸ்வீட்ட வந்து ஒரேடியாவு வுடகூடாது ஒரு லிமிட் எதுமே வந்து அளவுக்கு மிஞ்சுன எப்போமே ஆபத்துதா சாதமு செரி அ பாலு செரி தண்ணியு செரி எல்லாமே ஒரு லிமிட் கொஞ்ச கொஞ்சமா எடுத்துக்லா எல்லாமே ஒரு ஒன்னுன்னா ஒன்னுன்றது ரெண்டு எடுத்துக்லா அவ்ளோதா அதுக் மேல எடுக் கூடாது
இல்ல ஒரே அடியா விடல காலைலே டீ காஃபி அது ரெண்டுத்துல மட்டுதா ஒரு ஒரு ஸ்பூன் சுகர் போட்றே அதுவு போட்றேனா எனக்கு ஒரு மாத்ரி ரொம்போ எப்டி சொல்றது டயர்ட் ஆயிடுது அந்த சுகர் எடுக்காம இருந்தா
ஆ
வேற எதுக்குமே நா சுகர் போட்றது இல்லைங்க ஸ்வீட் அதிகமா சாப்புறதுல
காலைல டீல கொஞ்சோ சுகர் போட்டு குடிங்க ஏன்னா காலைல எப்பவ்மே வந்து எல்லாருக்கு வந்து லோவாதா இருக்கு ஒடம்பு காலைல நம் நைட்டு சாப்ட்டு கிட்டத்தட்ட ட்வெல் ஹார்ஸ் வரை எயிட் ஹார்ஸ்கு முன் நம்ம எதுமே எடுக்றதுல்ல தண்ணியோ பாலோ நம்ம தூங்கிறோ இல்லைங்ளா நல்லா காலைல எழ்ந் பண்ண அப்போ நைட்டு எட்டு மணிக் சாப்ட்டது அடுத்த நாள் காலைல நம்ம எட்டு ஒன்பதாவ்து சாப்புறதுக் கிட்டத்தட்ட ஒரு இருவது மண்ணேரோ போய்டுது கிட்டத்தட்ட அப்டியா அத்னால ஒடம்பு வந்து ரொம்ப ட்ரை ஆய்ட்டுருக்கு அதனால ரொம்ப சோர்வா இருக்கு அந்த டைம்ல வந்து சுகர் எடுங்க நல்லத்தா கொஞ்சோ ப்ரிஸ் கா இருக்கு ஒடம்பு எளநீர் எடுங்க இன்னொன்னு வந்து காலைல வந்து ஒரு எளநீர் எடுக்றது இன்னு பெட்டரு இல்லன்னா உங்களுக்கு அதவிட பெட்டர் வந்து பட்டர் மில்க்கு ஒரு தயிர் எடுத்து நல்லா தண்ணி போட்டு நல்லா அட்ச்சிடுங்க உப்பு போட்டு குடிங்க அதுல உப்பு லைட்டா சுகர் இல்லனா உப்பு அத போட்டுட் நீங்க குடிச்சு பாருங்க அப்டியே ஒரு மாரி எனர்ஜி ஏர்ன மாரி ஒரு ஃபீல் ஆகு காலைல ஒரு மோர் குடிங்க இன்னு நல்லது அது அப்பல்லாங்க வயசு ஆனவ்ங்க காலத்துல்லா ஒரு அப்பதா சோர்ந்து வீட்ல வந்து உக்காந்தாங்க யாருனா வெளில இருந்து வந்தாங்னா திண்ணல்ல உக்கார வச்சு மோர் தான்ங்கடிச்சி குடுப்பாங்க எல்லார்க்குமே
ஏங்க மோர் இல்ல நீச்ச தண்ணி தெரிமா நீச்ச தண்ணி
ஆ ஆ கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணி ஆமா பழைய சாதத்ல தண்ணி ஊற வச்சுட்டு பங்க ஆ
ஆ ஆமா பழைய சாதத்துல
தண்ணியதா குடுப்பாங்க அதா நீச்ச தண்ணின் வாங்க
அதுதாங்க எங்க பாட்டி வீட்ல வந்துட்டு சின்ன வயசுல அப்போ அவ்ங்க ஆடு வச்சிருந்தாங்க சரிங்ளா அந்த ஆட வந்துட்டு எங்களோட தோப்புக்கே கூட்டிட்டு போவாங்க மாங்கத்தோப்பு இருக்கு அந்த தோப்புல கூட்டிட்டு போய் விட்ருவாங்க அது பாட்டுக்கு மேஞ்சிட்ருக்கு கீழ இருக்றதுல்லா சாப் அங்க ஒரு சில செடிங்கல்லா இருக்கு அது சாப்ட கூடிட்டு போவாங்க அது போபோது து எங்க பாட்டி நாங்க வீட்ல இருக்கு போது என்னாதா வித விதமா செஞ்சு சாப்பாடு செஞ்சு போட்டாலு அங்க போம் போது மட்டு இவ்ங்க எடுத்துட்டு வருவாங்க ஒரு தூக்குல சாதோ அந்த தண்ணி ஊத்தி நைட்டு வச்சிட்டு அத கஞ்சி மாரி அங்க போய் அத சாப்புடு போது எப்டி தெரியுமா இருக் கு அட கஞ்சியா எனக்கு வேணான் நம்ப இங்க சொல்லுவோ அவுங்க அதுல கொஞ்ச தயிர் ஊத்தி வெங்காய போட்டு அது ஒரு மாரி அடிச்சு எடுத்துட்டு வரு வாங்க அந்த பழைய சாதத்துல
நெஜமாங்க எனக்கு பிரியாணியா பழைய கஞ்சியான பழைய கஞ்சி பின்னாடி ஓடிடுவே நானு பிரியாணி வேணானிடுவ ஈரியசா ஓப்பனா சொல்ற ஒரு கறியோ ஒரு பிரியாணியோ சுட சுடன்னு ஸ்மெல்லா கூட எடுத்துனுந்து வைங்ளே நல்லா கஞ்சி சின்ன வெங்காய ஒரு பச்ச மொளகா குடுத்துருங்ள நா இது பின்னாடி க ஓடுவே கூழு சரி கூழுக்கு வந்து அந்த அ என்னது கம்பு கம்பு கே கேழ்வரகு சேர்ந்து ஒரு கூழ் செய்வாங்க
ஆமா
ப்பா வேற லெவலுங்க செம்ம டேஸ்ட்டா இருக்கு ங்க ஒரு சிலர்லா ப பக்குவ வந்தா தயிர் கலந்து குடுப்பாங்க பாருங்க அப்பாப்பாப்பா
எனக்கு அதெல்லா புடிக்கிறதுல்ல ஆனா இது மட்டு அவுங்க கூட்டின்னு போய் அங்க விளாட விட்ருவாங்க எங்கள ஆடியு விட்டுட்டு அவுங் க பாட்டுக்கு மாங்க மரத்துல எங்க பாட்டி சொல்லுவாங்க மா மரத்துல இருந்து ஒரு காய் பிக்கக்கூடாது கீழ வேஸ்ட்டா உழுந்துருக்கிற காய் வேணா எடுத்து எல்லா எடுத்து வைங்க நம்ம வீட் எடுத்துட்டு போலா ஏன்னா அவுங்க மரத்துல இருக் கிறதெல்லா விக்கிறதுக்கு நல்லா இருக்கு கீழ விழுறதே நெறய இருக்குல்லயா அதெல்லாமே நல்லாருக்கு போய் மொதல்ல அத மட்டு எடுங்க ம மரத்துல இருந்து பிச்சீங்கனா ஒத வாங்குவீங்கன் சொல்லுவாங்க நாங்க இப்பயும் நெறய மரத்துல இருக்குறது மட்டு ரெட்டா இருக்கு நல்லாருக்கு ஒரு சிலது அது பிச்சுன்னு வந்துட்டு எங்க பாட்டி கிட்ட காமிக்குறது பாட்டி இது கீழ தா விழுந்திருந்துச்சுனு ஆனா எப்டி கண்டு புடிக்கிறாங்கன் தெரில அத வச்சு கண்டுபு டிச்சிடுறாங்க பால வச்சு கண்டுபுடிச்சிடுறாங்க போல இது பச்சு பிச்சுட்டு வந்துட்டு பொய்யா சொல்ற அப்டின்னு அடுத்த மொற என்ன பண்ணுவ கீழ போட்டு மண்ணுல நசுக்கி இது பண்ணிடுவே இப்ப பாரு பட்டு இது கீழ உழுந்ததுனுவே ஓ பிச்சி எடுத்துனு போய் மண்ணுல நசிக் மண்ணுல இது பண்ணி பால தொடச்சி எடுத்துட்டு வரியா நீ அதயும்
ஆ தில்லாலங்கடி வேல எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆ
புடிக்குறாங்கன்னா பாலு பிச்சு கீழ விழுந்த அந்த மாங்கா காம்புல வந்துட்டு காஞ்சிருக்கு ஓட்ட ஓட்டயா உளுந்திருக்கு காஞ்சிருக்கு
காஞ்சிருக்கு நீங்க ஆன் த ஸ்பாட் சுட சுட காட்டிட்டுக்கீரிங்க அதா மாட்டிட் நிக்கீரிங்க
பாட்டி திட்டுவாங்க வேஸ்ட் பண்ணாதீங்க கீழ விழுறதே கிட்டத்தட்ட ஒரு நூறு காயாவ்து வந்துருக்குங்க டெய்லியு நாங்க அங்க போம்போது ஆடு எல்லா சாப்பு ட்டு பாட்டி பசிக்குது ஒரு மண் டைமிங் அப்ப தெரியாது ஆனா ரொம்ப பசி க்குது எனக்கு அந்த கஞ்சி வேணும்னு அடம் புடிச்சு சாப்பிடுவோ அப்போ அது ரொம்ப புடிக்கு அது
அதே ஞாபக தா வருது எங்களது வந்து மாங்கா தோப்பு இருக்கு சின்ன சின்ன தோ தோப்பு தா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது மர இருக்குன்னு வச்சு ங்களே ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு வெரைட்டி க மரங்க வந்து சின்னசா இருக்கு அப்டி படுத்துனே மங் மாங்கா வந்து தொங்கிட்டு இருக்கு அப்டியே படுத்துட்டே கடிச்சிக்கலா ஆமா எங்க பெரியாம ஒரு விதத்துல செய்வாங்க பாருங்க அந்த கஞ்சிக்கு பெரிய பேங்ளூரு மாங்க இருக்குல்லைங்களா
ஆமாங்க
அத என்ன பண்ணுவாங்க உப்பு கல்லு கல்லு உப்பு கல்லு உப்பு காஞ்ச மொளகா
ம்
இது ரெண்டுத்தையு வந்து வச்சு நசிக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு இது அம்மிக்கல்ல அதுக்கு மேல இந்த மாங்காவ இடிப்பாங்க மேல
ஆ
அட சொல்லோ போதே எனக்கு வாட்டர் ஃபால்ஸ் வருதுங்க வாய்ல நிஜமாவே அது இடிப்பாங்க இடிச்சுட்டு எங்க கா
தேவப்படு
கேளுங்க அழகா இடிச்சு வைப்பாங்க அப்டி தாம் அந்த கஞ்சிக்கு அந்த ஒரு கடி கடிச்சுரு குடிக்கு போது ஐயூ ஐயூ ஐயூ யூ அப்பா வேற லெவலுங்க ஆனா வ அந்த தோப்புக்குள்ள வீடு கட்டிருக்றவங்கள குடுப்பனங்க குடுப் த்து வச்சிருக்கவுங்க
ஆமாங்க எனக்கு அந்த ஆச இருக்கு தோப்புக்குள்ள வீடு இருக்கணு ஆனா அந்த மாரி வீட்டு இருக்கிற எடத்துக்கு போனோன்னா இவுங்க நைட்ல எப்டி இருப்பாங்க பயமா இருக்கோல்ல நைட் ஒரே வீடு சுத்தி இருட்டு வெளியே போக முடியாம அதெல்லா எனக்கு தோணு ஆனா ஒரு நாளாவது அந்த மாரி இருந்து அனுபவிக்கணும்னு எங்களுக்கு ஆச
ஆமாங்க இப்ப நாங்க கட்டிருக்கோங்க பாம் ஹவுசு எங்க அப் அப்பா அம்மா நைட் தங்க வுடுறது இல்லங்க அவங்க என்னவோ ஆசப்பட்டு போறாங்க நைட்ல தங்கிட்டு வரன்ட்டு நாங்க ஒரு நாள் கூட வுடலங்க எங்களுக்கு பயோங்க பாம்புங்க அதிகமா இருக்கோ ஆ இப்போ அந்த பக்ககோ வந்து மெயின் ஏ தெரியாது சிறுத்தைங்கல்லா கூட நடமாடுதுங்களா அங்க மல பக்கோ எங்க மல இருக்கு எங்க எங்க தோப்புக்கு நடுவுல சின்ன மல ஒன்னு இருக்கு
ஓ ஓ
அதுல வந்து நெறைய சிறுத்தைங்க அப்போல்லா அந்த காலத்துல உடும்புங்க பாம்புங்க மலப் மலப்பாம்புங்கல்லா ஜாஸ்தி அங்க
ம் ம்
அதனால எங்க இன்னு காம்பவுண்டு எடுக்கலங்க காம்பவுண்டு எடுத்துட்டு கொஞ்சோ ஹைட்டா காம்பவுண்டு எடுத்துட்டு க கேட் போட்டோனா கொஞ்சோ பாதுகாப்பா இருக்கு அது வீடு அப்டியே இருக்குதுங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூாவா செலவச்சுங்க சும்மா நார்மல் வீடு ஒரு ரெண்டு ரூம் கட்றதுகே கட்டிட்டு ஆ போட்டாங்க ஆனா நாங்க காலில ஆறு மணிக்கு அங்க போயிட்டோனா ஈவ்னிங் ஆறு மணிகு ரிட்டன் ஆயீடுவோ சாப்பாடு செஞ்சி எடுத்துட்டு போயிடுவோ
என்னங்க நீங்க சொல்லும் போதே ஆசையாக்கிது என்ன ஒரு நாள் கூட்னு போறீங்ளா
கண்டிப் ப்பாங்க உங்கள கூட்டின்னு போயிட்டு விசிட் பண்ணி அத்த ஒரு நாள் உங்கள நைட்ல தங்கவுட்டு வர அப்போ பாப்போ பாருங்க அப்ப மறுபடி நீங்க கேட்கவே மாட்டீங்க
இல்ல இல்ல தங்கவுடுவேனா ஆனா ஒரு நாள் போயிட்டு வர்லா எனக்கு ஆசையா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஃபாம் ஹவுஸ் போலா சுத்தி பாத்துட்டு வர்லா ஆனா ஜாலியா என்ஜாய் பண்லாங்க அந்த பிளேஸ்ல வந்து என்ஜாய் பண்ற பிளேஸ் தா அம்மா வந்து ஒரு கோயிலு கட் கட்டிருக்காங்க அங்கவே ஒரு நாகாலம்மா கோயிலு புத்து உருவாயிடுச்சு அங்க அதனால அங்க அப்டியே கோயிலு உருவாயிடுச்சி இப்ப பூசாரிங்க ரெண்டு பூசாரி வெச்சு செய்றாங்க போனா ரெண்டு மாஸ் க்கு முன்னாடி தா என்னது அன்னதானோ பண்ணௌ போயிட்டு பூஜ பண்ணிட்டு பெரிய திருவிழா மார் நடத் த்தனோ
ம்
அப்ப யாரயு கூப்புட முடியலங்க இல்லன்னா கண்டிப்பா உங்க கூட்னு போயிட்டு இருந்துருப்பே நாங்ளே ஆமா கா நா நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிட்டு சனி ஞாயிரா பாத்து ஞாயித்துகெழம பாத்துட்டு அ பிரியாணி கிரியாணி செஞ்சு எடுத்துட்டு கெளம்பில்லாங்க காலில அங்க
செய்லேன்னா கூடோ எனக்கு பிரச்சன இல்லங்க ஆனா உ மனசுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கா எங்கயாது வெளியே போன இப்டி ஃப்ரண்ட்ஸ்ங்கலோட போனா ஓரளவுக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு போய்
சண்டேவே பாத்துக்கலாங்க நீங்க நானு மட்டு கூட பஸ்ல போயில்லாங்க ஒன்னு பிரச்சன போயிட்டு வர்லா ஒருசுத்து ஜாலிய ரவுண்ட் அச்சி ட்டு வர்லாங்க
நீங்க சொன்னீங்கன்னா இங்கிருந்து பஸ் ஏரி வந்துட்றேங்க நாங்க
ஆ என்னைக்கி நான் சொல்லிறேங்க அன்னைக்கி வந் இல்ல நானு அது கேட்டு அவுங்க கிட்ட சாவி கேட்டு வெச்சிட்டு அவுங்க ஓபன் பண்ணி வெச்சிருவாங்க செரிங்க நன்றி தோழி அடுத்த இணைப்புல நம்ம பாக்கலா
நன்றிங்க
நன்றி
அ